அவய எப்டி இருக்கீங்க
த நீங்க எப்டி இரு
நல்லா இருக்க தோழி அஹ் மதிய உணவு முடிஞ்சது நல்லா திருப்தியா சாப்டுட்டு ட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கே அப்போதா உங்க கால் வந்தது பேசிட்டு இருக்க உங்கக்கிட்ட என்ன ச நாங்களா சாதம் நல்ல சுட சுட சாதம் கிள்ளு சாம் சாம்பாருன்னுவாங்க இது காரம் இல்லாத சாம்பார் அ கில்லு சாம்பருன்னு வச்சுட்டு பீட்ரூட் பொறியலும் வெண்டைக்காய் பொரியல் ரெண்டுமே செஞ்சுட்டுருந்த புறாப் ரொம்ப சூப்பராருந்துச்சி ரொம்ப ரசிச்சு சாப்டே இன்னைக்கி என்னோட சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க
தோழி நாங்க இன்னு சாப்பல்லே இனிமேல் தா சாப் சாப்டணு அ அ பாப்பா தூங்கிட்ருக்கா எந்திக்கிற டையமு எழுந்திரிச்சு ன்னா தா சாப்டணு ம் ஆமா ஆமா தோழி உம் அவர் தூங்கிட்டாருன்னா அவர் எழுந்திக்கிற வரைக்கு வெயிட் பண்ணிதா சாப்டணு அவர உட்டுட்டு சாப்ட சேக்க க்காது ம் அ அதனால வெயிட் பண்றே அவரு எழுந்திரிக்க ஆருத்ரா அவுரு தூங்கிய டைம்ல தா ஒர்க் பண்ண முடியு அதனால் செரி இத முடிச்சுட்டு அவர் தூங்கட்டு எழுந்தருச்சோடனே சாப்ட்டலா அப்டின்ட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்
சரிங்க சரிங்க அ நீங்கலா வ இது வீட் வீட்ல என்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா
இல்லப்பா நா டெய்லரு
ஓ சூப்பர்ப்பா சமப்பா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நெஜமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்ச கத்-கத்துக்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் போனோம்ப்பா போகாதலாம் இல்ல எனக்கு கொஞ்சோ ஷெடியூல் ஒர்க்கு செட் ஆகல சிக்ஸ் ஓ கிளாக் மேல போயிட்டாங்க கத்துக்குட்டு மறுபடி வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒர்க்கு ஸ்கூல்ல ஒர்க் பண்ட்டுருந்தே அதனால அங்க போய்ட்டு அங்க வரதுக்கு டைமிங் எனக்கு செட்டாகுலன்றத்துக்காக ஸ்டாப்பாயிடுச்சு ரெண்டே நாள்ல அ நல்லா கத்துடுத்தாங்கப்பா ஈஸியா அந்த் ரொம்ப ஈஸியா சொல்லிக் குடுத்தாங்க ரெண்டு நாள்ல பிக்கப் பண்ணுன ஆனா அதுதா நா ரொம்ப மிஸ்டேக் பண்ண விஷயமே
ஆஹ் ஒரு ஒரு வாரோ போயிருக்கலாமே பேசிக்காவது கத்துட்டு இருப்பீங்க அதுக்கப்புறோ மேட்டுவது கேட்டு கேட்டு கத்துக்கிட்டே தச்சிருக்
ஆமாப்பா என்ன பண்றது இப்ப ரொம்ப பீல் பண்றே நானு அவு அவுங்க அவுங்க வந்து ஃப்ரெண்டோட அம்மா தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது மிஷ் மிஷின் ஒர்க்கெல்லா கூட சொல்லி கொடுத்தாங்க ரெண்டே நாள் எப்டி மிதிக்கணு பெடல் அ ஒடல்ல எப்பிடி அந்த கரண்ட் மிஷின் எப்டி யூஸ் பண்ணு ஒன்னு இல்ல அதெல்லாம் கூட சொல்லி குடுத்துருந்தாங்க அப்புற ஸார்டிங்கல கெட்டி தல அடி போனோ அ ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல போயிட்டு எல்லமே ஜாலியும் இருந்துச்ச நல்ல இன்ரஸ்டா இருச்சு அப்புறம் பாத்தா லாஸ்ட்ல அப்படி ஆய் போச்சு ஒரு வாரத்துக்கு மேல போவே முடிய அதுக்குள்ள கொஞ்சோ ஹல்த் இஸ்சுசு வந்துச்சா செரி அப்புற பாத்துக்கலா அப்புற பாத்துக்கலானு அது அப்டியே போய்டுச்சு ஆனா எப்பெல்லா யார்னா
ம் நா கூட எதுக்காக இதுல சேந்தேனா நம்மளோட ட்ரெஸ்ஸ நம்ம தைச்சுக்கலா வெளியில குடுத்தா ஒரு ஐநூறு ரூபாய் ஆகுது அந்த செலவ நம்ம மிச்சப்படுத்தலாமே சொல்லிட்டு அப்டி ஒரு விஷயத்துக்கு
கண்டிப்பாப்பா அதுதா சொன்னேன் எங்க எங்க அம்மாவு டைலர் தா அங்கம்மா தெப் இருப்பாங்க இப்ப கொஞ்சோ ஏஜ் ஆன்னால அத தைக்க மாட்டேங் இருக்கறாங்க உக்கரு நாங்களே வேண்டாமட்டோ வேணாம்மா கடையில் குடுத்து குடுத்து தெச்சுக்கலா நீ வேண்டா விடனு தைக்குவாங்க பிளவுஸ் சில அம்மா தா சிம்மி உள்ள பெட்டிக்கோட்டுலருந்து நாங்க ஸ்கூல்கு போகும்போதுலேந்து அந்த வெளியில எல்லா எது வாங்க மாட்டோ நாங்க உள்ளாடல்லா எல்லாமே அம்மாவோட ஸ்டிச்சிங் தா இந்த ரேஷன் போடவ குடுப்ப போங்ளீங்களா அந்த க்ளாத்து அப்பெல்லா நல்லாவே இருக்கு கிளாத் காட்டன் மாரியே இருக்கு தொவைக்க தொவைக்க நல்லா சாப்ட்டு வரும் நல்லாவே இருக்கு அந்த கிளாத் தா யூஸ் பண்ணுவோமே நா இப்ப குடுக்குறது ஒரு மாரி அதாது இது பிளாஸ்டிக் மாரிக்கா ஆமா பாலிஸ்டர் மாரி இருக்குது‌ இப்ப ஜனத்தொக அதிகமாயிடுச்சுல்லப்பா எல்லாருக்கு குடுக்கணு என்ன பண்றது ஏ அப்ப குடுத்தது நூல் பொடவ நல்லாவே இருந்துச்சு அதுல உள்பாவாட தெக்குவாங்க எங்க அம்மா பாவடயே தெப்பாங்க அதுல பாவாட தெச்சு கட்டுவங்க எங்க பாட்டி ல்லாம் இந்த மாரி கட்டுவாங்க நல்லாவே இருக்கு அம்மா எல் எல்லாமே வெள எல்லா மே ஸ்டிச்சிங் தா சின்ன விஷியம் னா கூட ஸ்டிச்சிங் தா எ பசங்களுக்குல்லா ஆய் துணிண்ணுவாங்ள அ த கூட ஸ்டிச் பண்ணி தா குடுப்பாங்க கட்றதுக்கு அவ்ளோ நீட்டா யூஸ் பண்ணோ எல்லா அதா டைலரிங்குன்னா அது ஒரு ஞாபக வந்துருச்சு எனக்கு ம் ஆமாப்பா நம்ம கைல கைத்தொழிலு க நம்பி யாருமே கைவிடப்பட்ட சரித்திரமே கெடையாது அந்த கை தொழில் லாஸ்ட்ல உன்ன காப்பாத்துன் சொல்வாங்க பாத்திங்ளா அது கரெக்ட்டுதா
எங்க ஃபேமிலில எல்லாரு மே டெய்லர் அம்மா சித்தி பெரிமா அக்கா சின்னக்கா பெரியக்கா எல்லாருமே டெய்லர்
அப்டிங்ளா ஆ ஆ
எனக்கு அப்டியே பழகிடுச்சு
ஆ ஹா ஹா
ம் ஒரு துணினாலு வெளில கொடுத்து தைக்க மாட்டே ஏதோ குடுத்து தெக்கமாட்டோ எதோ ஒரு அவசரத்துக்குனா குடுப்போ இப்ப ஈவ்னிங் ப்ரோக்ராமு காலைல தெக்க முடியாது அதா நம்ம வீட்ல வேல பாப் போ தெக்க முடியாது அந்த மாரி எதாவுதுனா குடுப் போ மத்தபடி வேற எது வு வெளிய போவாது
அப்டிங்களா சேர் சேர் சேர்
நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவிங்க
டைம்ல நா என்னாபா பண்ணுவ உக்காந்து கூட பின்னுவ எனக்கு அது கூட பின்றதுத் அ கத்துகிட்ட உள்ளன் பின்னுவ உள்ளன் பின் றது ரொம்ப புடிக்கு எனக்கு அதுதா வந்து எனக்கு ரொம்ப டைம்பாசே அதுதா வந் சின்ன சின்ன பேண்டு போடுவ வாசப்பிடிக் போடுவாங்க தெரி மா அதெல்லா பண்ணுவ ஆ தோரண அந்த தோரணெலா வந்து உள்ளன்ல போடுவ எங்க வீட்ல மோஸ்ட்லி அதுதா இருக்கு நா போட்டதா அப்ற பலகார மத்தவுங் வீட்டுக் எடுத்துட் போனோன்னா எலை இல்லாம என்னோட தட்டு மாரி செஞ்சுருப்ப நானு அதுலே க்ளாத்ல அததா மூடி எடுத்துட் போவ எனக்கு அந்த மாரி செய்யலா ரொம்ப புடிக்கு அது செய்வ இன்ன ஒண்ணு எனக்கு அந்த பிளவுசு லாஸ்ட் வர கத்துக்க முடிலியே இப்ப கூட ஒண்ணு இல்ல வீட்டு பக்கத்துலயே சொல்லி தராங்க ஃப்ரீதாம்ப்பா ஃப்ரீ க்ளாஸ்தா சிக்ஸ் மன்த் முடிச்சர்னு வித் மிஷினோட குடுத் ர்றாங்க ஆனா எனக்குதா போறதுக் டைம் இல்ல இன்னா பண்றது வீட்டு வேலைனயே சரியாருக்கு போணுனு நென்ச்சா கண்டிப்பா போலா போயிட்டு கத்துக்லா இன்னு இது அ-ஆமா தோழி கரைட்டுதா
உம் வீட்ல இருந்தா வீட்டு வேலதா செய்யற்துக்கு நம்போ உதவுவோ வேற எதுக்கு உதவ மாட்டோ
சும்மாதான வீட்லருக்க அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டுருந் டீச்சரா இப்போ எக்ஸாம் வந்து வச்சிருக்காங் மறுப்டியு ஜூலை ஏழாந் தேதி எக் க்ஸாம் வச்சிருக்காங்க எனக் கு அந்த எல்ஜிபிள் டெஸ்ட்டு சரி அதுக்கு ப்ரிப்ரேர் பண்றதுக்காக லீவ் போட்டம்ப்பா செரி பஸ்ட்டு செமஸ்டர் முடிஷ்டு அந்த டேம் பஸ்ட் டேம் முஷ்டு செகண்ட் டேம்லருந்து ஸ்டாட் பண்ணிக்லா போய்லா ஏனா ஜூலை ஏழாந்தேதி நம்ம லீவ் கேக்க முடியாது இல்லிங்ளா அதனால மூணு மாசோ பஸ்டு ட ஆமா கேக்கவும் முடியாது
ம் அ சேரி சேரி
செல்லு பாக்குவ கொஞ்நேரோ கொஞ்ச நேர தூங்குவ கொஞ்ச நேர சமைப்ப கொஞ்ச கொஞ்ச நேர என்னென்ன வேலையோ அதெலா அப்டியே செஞ்சுட்ருப்ப உம் ஆமா தோழி எனக்கு ரொம்ப ஆச அது ஒண்ணுதா அவ்ளோ இன்ட்ரஸ்ட்டா எடுத்து செஞ்ச என்ன ஒண்ணு அது
உம் ஏனா நெறையப் பேர் வீட்ல சும்மாவேருக்காங்களா பெண்களுக்குக் கைத்தொலில் கண்டிப்பாத் தேவன்வாங்க
அட்லீஸ்ட் ஒரு நைட்டி ஓரடிக்கிறத்துக் கூடுக் கத்துக்குணும் அதுக் கூடு ஒரு முப்பருபா வாங்குறாங்க நாப்பருபா வாங்குறாங்க இப்பச் சும்மாவே ஒல்றேன்
ஆமா அம்பதுருபாங்க ஒரு நைட்டி ஓரஅடிச்சுக் கீல மடிச்சுத் தைக் க்க அம்பது
ஆமாப்பா அம்பத்ருபா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போன்
ஆசப்பட்டாலோ அதத் தக்கர்துக்குக் கூலிக் குடுக்குணுனு நெனச்சா அது அதவிட
கஸ்டமான செயலாருக்குரதாச்சோம்பதா பட் நம்ப வீட்ல லையே அந்த மிஷினிருந்ச்சுன்னா நம்பளே செஞ்சுக்லால்லைங்ளா அந்த ஆமா இப் மிஷ்ஷினு க்கூடருக்கிற சொன்ன எனக்ஸ்ஸ் இதுப் பண்ணுவீங்க எனக்கு மிஷ்
ம் ம் ஆன் உம் அதுதா டைம் எனக்லா டைம் பாஸ்னாநா அந்த மிஷ் ன்லதா உக்காருவேன் அதேமேரி மனசு சரியில்லன்னாலும் மிஷின்லதா உ
ஆமா அது மைண்ட எங்கயோக் கொண்டுப் போயிடுங்க அழகாக் கட்டிங்லப் போயிடும் நம்ப என்ன டிஸைன்
ம் அதனாலதான் நா எப்பயுமே அதேமாரி மனசு சரியில்ல தக்கறதுக்கு எதுவு இல்லனாலும் எழுந்திருச்சுப்போய் அது மிஷ் ல உக்காஞ்சி அதத் தொடச்சி ஆயில் ஊத்தி நூலெல்லா ப்போட் ட்டு ஃப்ளக் போட்டு இதெல்லா பண்றதுக்கட்டியும் எனக்கு எந்தப் பிரச்சனைலருந்தன் மறந்தேப் போயிடும்
ம் ம் ம் கண்டிப்பக் கண்டிப்பா அதுதா எவ்ளோப் பிரச்சனந்தாலும் நம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு செயல் செய்யும்மோது நம்பளையே அறியாம அந்த கவலைய மறந்துற்றோ
பசங்க ய இருக்காங்களா தோழி உங்ளுக்கு
அ இருக்காங்கப்பா ரெண்டு ஆம்ப்ள பசங்க தா அது சின்ன வருலா ஆ சின்னவரு லெவன்த் படிக்கிறாரு டுவெல்த்து பெரியவரு வந்து காலேஜ் சேக்கனு இந்த வருஷோ அவர்க்கு ம் அப்டி இருக்காங்க உம் உம் இல்லப் பா இல்லப்பா இங்க லோக்கல் த சென்னைனால்ல ஆ கேக்குது கேக்குதா
ஆ கேக்குது கேக்குதுபா
அ சென்னை இல்லப்பா இங்கதா
ம் உம் உங்க ஊர்ல காலேஜ்லா இருக் கா
நெறைய்ய இருக்கு பாலிடெக்னிக் இருக்கு காலேஜ் இருக் கு எல்லாமே இருக்குது இதுதா இல்லனு எல்லா ஃபெஸ் திட்டியா இருக்கு
செரி செரி ம் செரி செர் இல்ல ஒரு சிலர்லா நெறைய தோழி கிட்ட பேசிருக்கே காலேஜ்க்காக ஊர் விட்டு ஊர் வரணோ எங்க ஊர்ல நல்ல காலேஜ் கெடையாது அப்டின்லா சொல்லுவாங்க அதனால கேட்டே
பாங்க அவுங் க வெளியில வரனோன்னா ஒன்ற கிலோ ரெண்டு கிலோமீட் டர் வெளியே வர்ணு இல்ல பஸ் ஏறி போனோ ஒரு சில பேரன்ட்ஸ் என்ன பண்றாங்க டெய்லி கொழைந்தைய ஒன்டியா அனுப்பாத அவுங் வுங்க அந்த காலேஜ்கிட்டே வீடு எடுத்துட்டு வந்துறாங்க
ஆ அதா இப்ப அதுதா சொன்னாங்களே அந்த தோழி என்ன சொன்னாங்கன்னா நானு ஊர் விட்டு ஊர் போறே பையனுக்காக அவனுக்கு காலேஜ் சேக்கணூ இப் இப்போ அங்கதா நாங்க வீடு பாத்துருக்கோ அவ எங்கியோ நா எங்கியோ கஷ்டமாருக்கூ ஒரே பையனா அவன விட்டுட்டு கு முடியாது அப்டின் சொல்டு கவலப்பட்டாங்க அத்னாலக் கேட்டே
ம் ஆமாப்பா இவங்க கூட தூர்த்துல போட்டுட்ருக்கோ நீட்டுக் படிச்சிட்ருக்காரு எங்க கெடைக்கிதோ கடவுள் புண்ணியத்துல எங்கனா கெடச்சிச்சின்னா அதுக்கப்பறந்தா டிசிஷன் எடுக் ங்கனா தூரமா போட்டாங்கன்னா யார்னா ஒர்த்தரு அப் நானு இல்லனா ஏ ஹஸ் பண்ட் போவாங்க தனியால்லா விட மாட்டோ எனக்கு அந்த ச ஒன்னு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பயம் ஆம்பள பிள்ளைக்கோ பயமாருக்குப்பா ஆ பொட்ட புள்ளைக்கு பயமாருக்கு எடுக்குதுங்க ஆம்மா அது விட்றதுக்கூ ஒரு நம்ளுக்கூ கொஞ்ச நிம்மதியாருக்கூ
ஆம்மா கண்ணெதுர்க்க இருக்காங்க அவ்ங்க இருக்காங்க பாத்துக்குறாங்க அப்டின்ற ஒரு இது இருக்கோ
ஆ நன்றி தோழி நேரம் முடிந்தது அ நன்றி நன்றி தோ